ஆ ஆ நல்லாருக்கே நல்லாருக்கே ஆ இப்போ நா ஆ இப்போ நம்ம வந்து விருந்த பத்தியே நம்ம நெறைய பேசிட்டோ அப்டின்னு நெனைக்கிறே புத்தகம் வாசிகப்புவுடைய ஆ வா சிக்கறதுனால ஏற்படக்கூடிய நன்மை ஆ் அப்டின்றத பத்தி ஏனா புத்தகம் வாசிக்கிறதுனால கண்டிப்பா வந்து தீமைகள் கெடையாது நிச்சயமா
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம வந்து பாத்தன்னா நம்ம இன்னைக்கி புத்தகம் வாசிப்பதுன்றருடைய அந்த தலைப் பெடுத்ததுக்காகவே உங்களுக்கு வாழ்த்துக்கள் அந்த புத்தக வாசிப்புன்றது வந்து பாத்திங்கன்னா இன்றைக்கி இன்றைய உலகத்துல அதிகப்படியா கொறைஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு காரியம் அதனால வந்துப் பாத்தீன்னா அது அநேக விளைவுகள மாணவச் செலவங்களாட்டு ஆ யாரா பெரியவங்களாக இருக்ட்டு சந்திச்ட்டு வரத நம் பாத்துட்ருக்கோ ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா முற்காலத்துல நம்ம வாழ்ந்த நாட்கள்ல புத்தக வாசிப்புதா ஏன்னா அந்த அன்னைக்கி வந்து பாத்தீங்கன்னா இப்டிப்பட்ட எந்த ஒரு நினைவகமும் மற்ற காரியங்களை எதலயு சேத்துவை கொள்ள மாட்டோ நம படிக்கிற எல்லாத்தையு நம்ம சேத்து வெக்கிற ஒரே எடோ வத்தின் நம்ம மைண்டு தா இந்த மைண்ட சேத்து வைக்கும் போது இந்த அறிவு பெருக்கம் வந்து பாத்தின்னா நமக்கு அதிக அளவுல இருந்ச்சுன்னதா நிதர்சனம் மான உண்ம சரிங்களா பாத்தின்னா அதிகமான நிலமைல புத்தகோ வாசிப் என்பது இன்றைக்கி அநேகரால மறக்கப்பட்ட ஒரு இதா இருக்கு நூலகங்களோடைய எண்ணிக்கைங் கூட இன்னிக்கி கம்மியா இருக்கு பள்ளிக பள்ளிக்கூடத்துலயோ வ கல்லூரிகளிலியோ நூலகத்தினுடைய பயன்பாடு மிக கம்மியா இருக் கு எத எடுத்தாலு நம்ம வந்து பாத்தீங்ன்னா இப்போ அந்த கே வடிவுல வந்ததுனால நம்ம அத இதல அதிகமா பயன்படுத்துறதுனால நம்ம எந்த ஒரு நிலமையு நம்ம இது பண்ற எது வந்து பாத்திங்னா மிக மிக ரொம்ப குறைவா போச்சு என்பது தா என்னுடைய நா ஒரு வருத்தத்தோடு சொல்லக்கூடிய ஒரு காரியம் ஆனா புத்தக வாசிப்பு நிமித்தமாக உயர்ந்தவர்கள் இன்னிக்கி இன் ன நம்ம பாத்துட்ருக்க அநேகரில் பலர் இன்னைக்கி வாச்சுட்ரு தாங்க அவ்ங்க வழி வந்தவங்க வாச்சிட்டுதா இருக்காங்க ஸோ அதனால வந்து பாத்தின்னா புத்தக வாசிப்புன்றது மிக மிக இன்றியமையாத ஒரு காரியம் தா நா ஜொல்லுவே
நிச்சயமா நிச்சயமா அதாவது இப்ப பாத்தோ அப்டின்னாக்கா முன்னாடில்லா பாத்தீங்க அப்டின்னு அதாவது என்னுடைய மாமனாரா இருக்கட்டு அ எங்க அப்பாவா இருக்கட்டு எ ஏதாச்சு ஒரு பேப்பர் அதாவது நம்ம ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரக்கூடிய பேப்பரா இருக்கட்டு அத எடுத்து வச்சுட்டு படிப்பாங்க அப்டி வந்து படிப்பு படிக்கிறதுல வந்து வாசிப்பு தெறமையில வந்து அவங்கள ரொம்ப ஆர்வம் காட்டுனாங்க ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு அப்டின் பாத்தீங்கன்னா அ எனக்கெல்லாமே வந் து நாவு நாவ் கல்யாணா திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி எப்டின் பாத்தீங்கன்னா நா எனக்கு புத்தகம் படிக்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கமாவே இருந்தது ஆனா அதுக்கு எனக் திருமணாகி எனக்கு கொழந்தைகள் அப்டின்னு ஆனதுக்கு அப்றோ எனக்கு அதுக்கான நேரங்கள் இல்லையோ அப்டின்ற மாரி நா நெனைக்கிறே ஏன்னா நம்ம இல்லதரசிகள பொறுத்த அளவு பாத்தீங்க அப்டின்னா பொழுதுக்கு வந்துட்டு வீட்ல வந்து வேல பாக்கறது காலை உணவு என்ன செய்றது மதிய உணவு என்ன செய்றது இரவு உணவு என்ன செய்யறது இதுக்கெடையில துணி தொவைக்கிறது வீடு தொடக்கிறது வீட்ட விட்டு கில்ட்டு ஆ ம் தொடர்ச்சியா வீட்ல வேல இருந்துகிட்டே இருக்கு தவர அதாவது நெனைக்கிற நெனைப்பாங் வீட்ல இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து என்ன நென க்கிறாங்க வீட்ல இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கண்டிப்பா வேல இல்ல அது பெரிய வேல இல்ல அப்படின் சொல்லி நெனைக்கிறாங்க ஆனா ஒரு நாள் அவங்களுடைய இளவரசிகள உக்கார வச்சுட்டு அந்த வீட்டு வேலய அவங்க ஒரு நாள் பாத்தாங்கன்னா அவங்க வெளில பாக்க கூடிய வேலய விட வீட்ல வந்து இல்லத்தரசிகளுக்கு எவ்வளோ செரமப்பட்றாங்க அப்படின்றத நிச்சயமா அவங்க தெரிஞ்சுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கொஞ்ச நேர கெடைக்குதா கம் கொஞ்ச ஓய்வு எடுக்கலாம் அப்படின்றத தா பாக்குறதுக்கு தோணுதுல அந்த வாசிப்பு வாசிக்கும் அப்படின்ற த வந்து நம்ம வந்து நேரம் ஒதுக்கி செலவு செய்ய எனக்கு என்னிய பொறுத்தளவு அ எனக்கு நேரம் இல்ல அப்படின்னு தா நா நெனை கிறே
பொதுவா
இருக்கக்கூடிய ஏனா என்னுடைய அறிவுக்கு இப்ப இருக்கக்கூடிய என்னுடைய அறிவு மங்கி விட்டது அப்டின்னு தா நா நெனைக்கிறே சொல்ல போனா ஆ அதே சமயத்துல பாத்தீங்க அப்டின்னா என்னோட கொழந்தைகளுடைய புக்கு அவுங்களுக்கு இப்போ வந்து என்னோட கொழந்தை வந்து இப்போது ஒன்னாது படிக்கிறாங்க இப்ப அவுங்க புத்தெல்லா எடுத்து நா பாக்கும்பொழுது என்னுடைய பழய நினைவுகள்ல்லா அப்டியே வரு ஓ இதெல்லா இப்டி படிச்சோ இதெலா எப்டி பாத்தோ அந்த அந்த வரைபடங்களாருக்கட்டு அந்த புத் தகங்கள்எடுத்து வாசிக்கக்கூடிய நெலமயாயிருக்கட்டு ஸோ எனக்கு அந்த மாரி ஒரு சூழ்நிலைல்லா நெனைக்கு பொழுது அ ரொம்ப மனசுக்கு நெறைய ஒரு கவலைய தா ஏற்படுத்துது ஆனா என்னுடைய கொழந்தைகளாருக்கட்டும் இல்ல என்னுடைய இது சகோதரியுடைய கொழந்தைகளாருக்கட்டும் இந்த வாசிக்கும் புத்தகோ எடுத்து வாசிக்கிற இந்த தெறமை அந்த தன்மையே அவுங்களுக்கு இல்ல அப்டின்னு தா நா சொல்லுவே
கண்டிப்பா‌ ஆ கண்டிப்
ஆ நம்ம நெட் கனெக்ட் பண்ணிருக்கமா அப்றோ கார்ட்டூன் பாக்கலாமா பொம்ம பட பாக்கலாமா இல்ல வேற எது வந்து பாட்ட பாக்கலாமா அப்டின்ற மாரிதா வந்து நெனைக்கிறாங்க தவிர மத்தபடி ஆ புத்தகம் இருக்கு எடுத்து பண்ணிடுவோ அப்டின்ற மாரி அதா எ பாடகம் சம்மந்தனமா படிக்கணு அப்டின்றத வந்து நா சொல்ல வர்ல ஆ ஒரு பொது அறிவு நம்ம இத படிக்கலாமா இத என்ன இருக்கு தெரிஞ்சுக்கலா அப்படின்ற ஒரு ம் ஒரு ஆர்வம் இல்லையோ அப்டின் நா நெனைக்கிறே
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப வந்து பாத்திங்னா நல்லா அருமையான புத்தக வாசிப்பு கொடுத்துட்டு நம்மஏ குறிப்பா வந்து பாத்திக்ன்னா இந்த புத்தக வாசிப்பு வந்து பெரும்பாலு இன்னிக்கு வந்து பாத்தின்னா புத்தக வாசிப்புன்றதே முழுமையான முன்னல்லா ஒரு தொண்ணூறு சதவீதோ வந்து பாத்திட்னா புத்தக வாசிப்புன்றதே இல்ல ஏனா எல்லா விதமான கோப்புகளும் எல்லா இன்னைக்கு வந்து பாத்தினா காகித பணியே இல்லாதளவுக்கு எல்லாமே பூரா ஆ ஆன்லைன்ல கொண்டு வந்ட்டாங்க அதனால இன்னைக்கு வந்து பாத்திங்னா நம்ம பிள்ளைகள கொற சொல்லி எந்த வெதமான ப்ரோ யஜனம் கெடையாது ஆனா வந் பாத்துட்ன்னா அதற்கு முழு முழு முயற்சி நம்ம செய்ய வேண்டியது பெற்றோர்லா வந்து பாத்துட்டின்னா ஒரு புக்க எடுத்து படிச்சா தா நம்ம இப்ப எதனாலு படிக்கிறதுனாலு ஆ ஃபோன்ல தா படிக்கிறோ ஃபோன்ல தா எல்லா காரியத்தையு பாக்குறோ அத பாத்திங்கனா நம்ம புக் புக் எடுத்துக்கு வந்தோ அப்டின்னா பிள்ளய கண்டிப்பா பு க் எடுத்து ஒக்காந்தோ பெண்களுக்கு அதிகமான வேல வேல போதுனால இப்போ பொதுவா வந்து பாத்தீன்னா புத்தகோ வாச்சா அதிகமா தூக்கோ வரு தா சொல்லுவாங்க புத்தகோ வாசிக்கு போது தூக்கோ வரு அப்டின் தா சொல்லுவாங்க ஆனா வந்து பாத்திட்னா கண்டிப்பா அது உண்மயான இன்னக்கி காலகட்டத்துல அது உண்மயானது அந்த காலக்கட்டத்திலலா அப்டி இல்ல ஏன்னா வந்து பாத்திட்னா இன்னக்கி நம்ம ஒரு புள்ளய ரெண்டு புள்ள தாருக்கு ஆனா அதுக்கே நம்ம சமாளிச்சு எதாது பண்றது போல நம்ம போது போதுன்னு ஆயிடு இன்னக்கி ஆனா பத்து புள்ளைங்க எட்டு புள்ளை பெத்தவங்களு இருக்காங்க வீட்டு வேல செஞ்சவங்களுருப்பா அம்மாவ காட்டிலு வீட்டு வேல செஞ்சவங்களுருப்பாங்க அப்டி இருக்குற பட்சத்துல அவுங்களுடைய முதன்மையான காரியம் என்ன அப்டி சொல்லி பாத்தீங்கன்னா ஐயாக்களாகட்டு அம்மாக்களாகட்டு நீ ங்க பாத்திட்னா இன்னக்கி அதிகமா ஆ செய்தித்தாள வாச்சாங்க அதே போல புத்தகங்கள அ புத்தகங்கள்லா படிப்புக்குரியதெல்லா தன்னுடைய அறிவு சார்ந்த நீங்க சொன்ன மாரி பொது அறிவு வளர்த்தக்கூடியதான அந்த புத்தகங்கள அதிகமா வாசிச்சாங்க ஸோ அப்போ அப்டி இருக்க பட்சத்தில நம்ம வந்து பாத்திட்னா அவர பாத்தா படிப்புக்கு அவரு சம்மந்தமே இல்லாத மார்ருக்கு ஆனா வந்து பாத்திட்ன்னா நல்லா நெறைய அறநெறி காரியங்களா வந்து பாத்திட்னா அவுரு சொல்லுவாரு இவருக்கு எப்டிடா இதெல்லா தெரிஞ்சு அப்டின் சொல்ட்டு நம்ம சொல்லுவோ ஆனா அந்த நாட்கள்ல பாத்தீங்ன்னா ஆ நம்ம அனைவரு படிக்கிற செய்தித்தாள்ல வந்து பாத்திட்ன்னா அந்த படிக்கிறக்கான புக்கு வரு இந்த நாட்கள வந்து பாத்தீங்கன்னா அது இல்ல ஆ எப்பவாவது ஒன்னுதா வருது ஆனா அன்னை இப்ப வந்து பாத்துட்டீனா ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு இணைப்பு அந்த புக்ஸுகள்லா வந்துட்டு இருக்கு ஆனா அந்த புக்ஸ் ப படிக்கும் போது மிகுந்த அவுங்களுக்கு அது பொழுதுபோக்காக படிச்சாலுங்கூட அநேக காரியங்கள அவங்க கற்று கற்று வெச்சு நமக்கென்ன பண்றாங்க அது சொல்றாங்க நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா அது போல நீங்களு நா இந்த புத்தகத்த படிச்சே அந்த புத்தகத்தப் படிச்சதுனால எனக்கு வந்து பாத்துட்னா இப்டில்லா இருக்கு இப்டி ஆ ஒன்னாவது புக்கு பாக்கும் போது எனக்கு ஒரு மாரி இதா இருக்கு அப்டின்னு சொல்றோம்ல அது மாரி நம்மளு வந்து பாத்தீங்னா சற்று நேரமாது பிள்ளைகளோட வந்து பாத்தீங்னா இந்த புத்தக வாசிப்பினுடைய காரியத்த சொல்லணு அப்டி போதுதா அவங்களோட மைண்டு் ஃப்ரெஷ்ஷாகு இல்லன்னா வச்சுக்கோ இந்நேரொ நம்ம வந்து பாத்தோம்னா பிள்ளைகளுக்கு அந்தத் திரை ஒளித் திரை முன்னாடி உக்கார வெச்சிருந்தோம்னா அதனால அவங்களுடைய கண்களும் பாதிக்கப்படு அந்த மனப்பாடத் திறனு அதிகதிகமா கொறையு சோ இதெல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைல வந்து பாத்துட்னா நம்ம நம்மளப் பாத்து நம்ம பிள்ளை வளருது வேற யாரப் பாத்து வளர்ல நம்ம வாசிக்கல அப்டின்னா நம்ம பிள்ளைய வாசிக்கலன்னு சொல்லும் போது முதலாவது வர நம்ம வரக்கூடிய புகார் யாரு மேல வருனா நீங்க என்னத்த வாச் ங்க அப்டின்ற நெலமைல தா வரு ஸோ அந்த ஒரு நெலமைக்கு நம்ம அவுங்களுக்கு எடோ கொடுக்கூடாது தா என்னுடைய கருத்து ஸோ அந்த ஒரு நெலமைல வந்து பாத்திட்ன்னா நீங்களுனாட்டு நானாட்டு வாசிக்கிற யாராருந்தாலு புத்தகோவாசிக்கிற யாராருந்தாலு கண்டிப்பா அவுங்க அதிகமான அறிவ பெற்று கண்டிப்பா ஒ ஒரு மேன்மையான நெலைமைலதா கண்டிப்பா இருப்பாங்க ஏனா இன்னக்கி மொற வந்து பாத்திட்ன்னா அன்னக்கி ஒன்னாவதுலருந்து படிக்காத புத்தகங்கள இன்னக்கி ஒக்காந்து ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து பக்க படிச்சா மட்டுந்தான் அரசு வேல கெடைக்குது சோ அத விட் அன்னைக்கு விட்டுட்டு இன்னைக்கு உட்காந்து மாங்கு மாங்னு உட்காந்து படிக்கிறதா நா பாத்துட்டுருக்கோ ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தக வாசிப்பு தா ஒரு மனுசன அ ஒரு மேன்மையான நெலைக்கு கொண்டு வரு அதாது ஆ படிப்பு ரீதியாவு சரியு ஆ நடைமுறை ரீதியாவு செயல்முற ரீதியாவு ஒரு மனுஷன அதிகமா கொண்டு வர கூடியது புத்தகோ புத்தகந்தாஞ் சொல்லி எந்த வருமான எதுங் கெடையாதுன்னு சொல்லி எனா நான் கண்டிப்பா இது பண்றே
ஆமா இப்ப பாத்தீங்க அப்டின்னா இங்க என்னு என்னுடைய மாமனாரெல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆ ஒரு நாளைக்கு இப்போ மூணு புத்த மூணு அ செய்தித்தாள் வாங்கறாங்க அது தமிழா இருக்கட்டும் இங்கலாஷ் இங்கிலீஷா இருக்கட்டும் அதாது அ தினமலர் தினத்தந்தியா அதே மாரி ம் ஏ இங் இங்கிலீஷ் பேப்பர் அப்டின்ற மாரி வாங்கறாங்க அவுங்களுக்குப் பொழுது அனுபவம் அப்டினு பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் படிக்கிறதா இன்னமும் இந் இந்த வயதிலயும் அவுங்க வந்துட்டு கிட்டத்தட்ட அவுங்களுக்கு எழுவது எழுவத்தஞ்சு வயசாயிடுச்சு ஆனா இன்னமும் அவூங்க வந்து அந்த வாசிப்பு திறமை அப்டிங்கிறது வந்து அவங்கள்ட ஒரு துளி கூட கொறையல அப்டின்றது தா நா பாக்கற அவுங்ககிட்ட அதே சமயம் என்னோட என்னுடைய அதா என்னுடைய கணவரோடைய அப்பா கிட்ட வந்து நா வந்து ஏதாது ஒரு தலைப்பு குடுத் து இது எனக்கு வந்து அந்த தலைப்புக்கு வந்து ஏதாச்சு எனக்கு ஒரு ஒரு கட்டுரை மாதிரி எழுதிக் குடுங்க அப்டின்னு சொன்னா ஒரு ரெண் ரெண்டு நிமிஷ தா அவுங்க அவுங்க எழுதுறதுக்கு ஆ அத அவுங்க அப் அப்டியே எப்டி அத ஏற்கனயே அவூங்க வந்து எழுதி வெச்சிருந்தா மாரி ஒரு ரெண்டு நிமிஷத்துல அவுங்க வந்து அத ரெடி பண்ணி குடுத்துருவாங்க அந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்தவங்ளா ப்பாங்க என்னுடைய கணவருடைய அப்பா அதுக்கு என்ன காரணம் அப்டின்னா அவுங்களுக்கு அந்த புத்தகம் வாசிக்கக்கூடிய அந்தத் திறமை அப்டின்னு தா நா நெனைக்கிறே நிச்சயமா அது அது அதுதா அங்குளுக்கு முழுக்க முழுக்க காரணோ
கண்டிப்பா அது தா உண்ம நல்ல அருமையான விஷயத்த குறிச்சு இனிக்கி பேசுணோ இந்த விஷயத்த குறிச்சு இன்னிக்கி பேசுனதுல எனக்கு ரொம்பவுமே ஒரு சந்தோஷோ என்ன காரணம்னா புத்தக வாசிப்புன்றது இன்னைக்கு கூட அத ஞாபகம் வச்சு நம்ம பேசுறோ அப்டின்னா அதனுடைய மேன்மை நம்ம தெரிஞ்சிருக்கோம் சோ அதனால வரக்கூடிய நாட்கள்ல நாமு இப்போ புத்தகத்த வாசிப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த காரியத்த குறிச்சி நம்ம சொல்லி தருவோ அதுல எந்த சந்தேகமும் இல்ல உங்களோட பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி
ஆ நன்றி மீண்டும் அடுத்த ஆழைப்புல பேசலாமே